சின் ஆ பிஷ்மே ஹலோ ஹலோஸ் ஆ சாப்டியா ஐயோ ய
உ செருப்பு இங்க தாயா பாத்
யோவ் ஒருத்த வாரம் ட்விஸ்ட் வச்சுனுக்காயா வீட்ல செரி கங்கனு
யாரு
எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் இருப்பானே
இ யாருகிட்ட சொல்ட்டான் நான் சேரப்ப மாத் வன்டானா
செருப்பு மறந்து வுட்டு வன்ட்டானே
உம் நீனா சொன்ன
எப்பர்ரா வாத்து வாத்து ஒரு செருப்பு வாங்குறனு கேக்குறாங்க
ஆஹ்
திட்னாங்களா
திட்றாங்க என்னா பண்றது ஆஹ் இப்ப வேற குளிச்சுட்டு வேற பங்க்ஷனு கிளம்பனுன்டா
உம் டீ குச்சினன்டா வீட்ன தரமா‌ இருக்குது டீ
டீயா
உம்
ச் பங்க்ஷன் வேற இப்ப குளிச்சிட்டு கெளம்பணும்
இர்ரா விஷ்னு பத்தே நிமிஷ் தா வுன்னோரு பத்து நிமிஷ இரி நீ பண்ணு
அத பத்தி பேசாதடா இது இதல்லாம் சொல்ல கூடாதுடா இங்க பைத்தியம்
இது நானா பேஸ்னே இன்னிக்கி மேச்சிக்கு போனியா இல்லயாடா
எங்க
உங்க ஊர்ல
இல்றா அத்த வாரம் தான் பாக்கணும்
செரி இங்க எப்ப மேட்சுக்கு வருவ
எங்க
நம்பூர்ல
நம்பூர்லையா அத்த வாரம் வந்துருவே கம்முனு இரு
அத்த வார எப்போ
ஆஹ்
சனிக்கிழமயா லீவு டைமா
லீவு டைம் இல்லே
நான் டைமு ஏனா
சாட்டர்டே சாட்டர்டே சாட்டர்டே சின்டே
நைட் தங்கிட்டு
ஆ நைட் தங்கிறனுமா தங்கியர்ல்லா
உம்
என்னா சொல்ற
நா சடனாவா
நைட் தங்கியர்லா நைட் தங்கிடனுன்டா ஒரு நாள் நைட் தங்கி ஆஹ்
உம்
உம்
ஆ
வாடா
அதா நைட் தங்கி இருக்கணு வந்து எதுனா வந்து
நாச்சாட்டி பிரியாணி சைனின்னிய
பிரியாணி தான செய்யணு
உம்
நீங்க ரெடியா பிரியாணி செய்யா
உம்
ஆ
உம் நீ ரெடியா
நாங்க ரெடிப்பா டேய் நம்மூரு பசங்களுக்கு யாருனா தேவனா சொல்றா
தியாகத்துக்கா
இல்ல ஒங் குரூப் ல சேத்து விர்றேன் குரூப் ல பேசிக்கிரியா
ஹலோ
ம் சொல்றா
வச்ட்டு கெளம்பி போக வேண்டியதா
உவ ஜாலியா டான்ஸ போடுவ பே டான்ஸ போடு ஜாலியா
போல்லடா எங்க அண்ண வேற எ செருப்பு போட்டுன்னு போய்ட்டான்டா
எங்க
ஆ
எங்க போய்க்கிறா
கொஞ்ச இதா தமிழ் செருப்ப போட்டு போய்டாண்டா
ம்
ஃபங்க்ஷனுக்கு
உனக்க
இப்போ நம்ள்ளுக்கு இல்லீயே
நீ அங்க போய்க்கிற ஆ உங்க அண்ண அங்க போய்க்கிறா அங்கயா அந்த ஃபங்க்ஷனுக்கா போய்க்கிறா ஆ
ஆ
இது கூட எடா போயிட்டா சீக்கிரமா
அவ ப பசங்கூட போறான் போல போ சொல்லிட்டாங்க போல பைக்லியா உண்டுடண்டு ம் ம்
நீதா விஷ்ணுய நீயே பைக்கில் தானா
நானு பைக்கில் தா
செரிப்பா
இப்ப அதாண்டா இப்போ வெரிப்பே
உங்க அண்ணந்து இல்லியா
ஆ
ஏ வர்தில்ல
ஆவது பெருசாகுதுரா
அப்ப யரகித்தானே சூவெல்லா வாங்கிக்கோ சூவுல செருப்
சூப்பராதுக்குரா யாரு சிலிம்பிட்
இப்பயே கேக்க ஆரம்பிக்குது
இல்ல இது இப்ப நம்ம வீடு அங்க இருக்கானு தெரிலேல இப்போ வீடு இங்கலா பௌ விக்கி வீடு அங்க என்ன
ஆ
டபுள்லா கெடையாது
ஆ
இங்கென்னா
ஆ
டேய் டேய் ஒருமே ரோடுரா இப்போ வசா வீடுக்குது
ஆமா வசந் வீடா
ஆ
ஆமா
வசந் வீடு இல்ரா இந்த சஞ்சய் வீடு இந்த ரோடுக்குது
ஆமா
ரோடு ச்சு மெயின் ரோடு இல்ல இப்போ அதான் நம்மூரு பஞ்சரி மீறி போறமே உள்ள போற மாறி
ஆமா
ரெண்டு சைடு வீடு இருக்கும் அப்படியே பக் டே லைன் லைன்ல வீடு இருக்குண்டா எங்க வீடு இங்கணா பக்கத்து ஒரு பையன் வீடு இன்னொரு பக்கோ அப்படி அப்படியே ப ஃபுல்லா பக்கத்து பக்கத்து பசங்க வீடு தான் இருக்குது
ஆமா
உட்டுறுப்பாங்க செருப்பு போய் போய்
செரி தெரு உடாலா தெரியி போலிருக்குதே
அப்படிதான் அடிச்சிட்டு போயிருவானுக செருப்பு புதுச எதும் வாங்கி வீட்ல வை வைய்ச்சுருவே பயசுலா வெளியே போட்டுன்னுவே
உம் இப்ப விஷ்ணே போய்ட் அப்ப சுடி பியே
ஆஹ் பையெ ஒரு தரன்யெ பத்தா சைஸ்ஸு பத்து எப்டின்னு தெர்லையே
தரென் சொல்லிருண்ணா
ஆஹ்
தானு சொல்லிறானா
பத்து சைஸா செட் ஆவராது பத்து நா சொன்னா வைய்ஸ் கேக்க மாட்டன் அனா நா என்ன பண்ணுது சொல்லு
நா பண்ணதுன்னா திரிடு
திருட்தா வேலையாவ்ம் திருட்னாதா
அப்பொ துர்ரா விஷ்ணயா
இப்பவனவரோட பங்சனுக்கு குரூப்ல மெசேஜ் போட்ருக்கானுகடா
யாரு
ஆஹ்
யாரு
குரூப்ல
அதா யாரு
பசங்க தா.
ரூப்பு நம்ப இ இதுவா நம் குரூப்பா.
எங்க குரூப் பசங்க குருப்புல
எல்லாரு வராணுங்களா. கோடா.
ஆ ஆனா போட்டா தா எடுக்க மாட்டானுங்கோ உம். எல்லாரு ஃபோட்டா எடுக்க மாட்டானுங்கோ.
யா நீயாடா நீயா நீ எடக்க சொல்லுவியா. அ என்ன சொல்லுவதான்ன.
கும்பலா வந்து எடுக்க மாட்டன்றா
உம் செரி நீ சோலா வேல தேட மாட்ட. டியா
சோளோவா அது எடுக்க மாட்டானுங்க போட்டா எல்லா
ஆ ஃபோனுக்கு இஷ்லி உங்கண்ணன்துல எடுடா சொன்ன மாரி தாவா ஐபோனு வச்
தாவா ஐ ஃபோனு
டே விஷ் உனுக்கு அதான வே நீ டூருக்கு அது துன் போன டூருக் ஏ செருப் செருப்பில்ல ஃபோனு.
இல்ல இல்ல. அவ ஃபோன எடுத்துட்டு போனா ந் ஒல்ஞ்சே
ஏண்டா எத்துன் போ தான ஃபோட்டா எடுக்குத்
டேய் ஃபோனு எங்க வந்தவங்கள்ல்ல பத்தொம்போ துல. மூனே பேரு ஃபோன் நல்லாருக்கு ரெண்டு பேரு ஃபோன் தா நல்லா இருக்கு
அதுல எத்தியா.
எல்லாருமே அதுல்தா எத்தானுங்பேரு.
அஸ். ஏ வெறுப்புடா போடா அது மாரி தா என்துல. டே நாங்களே போனமே எந்த ஒர எந்து ஒரு ஃபோன்ல தா எத்தானுங்க எல்லா ஃபோட்டாவு
அ
விஷ்ணு உங்கண்ணன்து எத்துன் போய்டு நீயு ஒரு பைய்னு தனியா.
அவலா அய்யய்யோ காவஸ்தானு பொடு
எ அதா உங் அண்ணண்து எத்துன் போய்ந்தனா தரமா நீ ஏத்துனுங்களா ஆனா ஊ ஃபோ உங்க அண்ண ஃபோன மாயிட்டுருக்கூ ஸ்டோரேஜி
சே என்னதா ஆச்சி
எல்லாரு எத்துனு பாணுங்கோ
உக் உம்
நீயே திருட்லானா
வெறுப்பாய்சி எனக்கு
நீயா எத்தும்போல தரமாட்டன் சொல்டானா ஆஹ
அம்பு வேல இல்லே ஐயோ எல்லாரோடயு நன்நன்று போட்டோ நம்பளுக் கிட்ட அது நாங்கோ போன போனு ரூம் போனா ரூம் வச்சிருவே வேனால் இருந்து வெளிய வந்தா வேன்ல வச்சுருவே நாம் புல்லி இருக்காங்க சார்ஜரே இருக்காது
ஆஹ்
நிக்கோனுக்கே வேஷ்டுடா ச் தெரியு நா பொறுமையாக்குது எவ்வளோ பேரு போன சார்ஜி வராது போத்த உள்ள ந எதியுமே சொல்லமன்டா வேன் வந்திஷ் பொண்ணுவருள அதோடே எல்லாரு வெளிய போராங்களாமே நித்தியாவ போ போடப் போனாங்க நா அப்டியே சார்ஜர் போட்
பார் பேங்க் எதும் இல்லயா
நா எல்லாரு எல்லாரு இப்ப நம்ம போய் போட்டோ எடுக்க போறனால எல்லாரு போய் எடுப்போல அது எல்லாரு ஃபோட்டோ எடுத்துனு வருவானுங்கள்ள அது நா நித் சார்ஜர போடுவே
உம்
அப்ப எல்லாரு எத்துருவாங்க அங்க வந்தி
உம் என்னிய எத்தின போட்டா எத்ருப்ப
நானா
ம்
எத்திருப்பே
ஒரு அம்பது
உங் ஐம்பது எத்திர்க்க மாட்டே
தல்லாயத்துல எத்தியா
நைடே நா தா மையிக்கமா இந்தானு வன்டனே
அதுனால போட்டா எடுக்க புடிக்லையா
உம் போட்டா எடுக்கவே இல்ல ஆஹ்
உன் ஃபிரண்ட் எதுனா எடுத்தானுங்களா
ஃபிரண்டு எத்திருந்தானுங்க நானா இர்கிறதுக்கு எத்து போனா ஆறு ஓவராயிருது ஆறு ஓவர் ஒரு இல்ல
உன
ரெண்டு எதாச்சுன்னு ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ
ம்
நமது ரியல் மி எயிட் ப்ரோர்ஸ்ட் நமது நல்லா இருக்கூ இப்ப வந்து ஒனிமே தெர்ல நம்ம ஃபோனு ஆளு தெரியமாட்டுங்க
அ
உம் தன
அ சொல் கேக்தா
எதுக்கு வேணா
அண்ண வேன் சாவுன்டு
ஆஹ்
கேக்குதா
கேக்குது விஷ்ணு அவ்ளுதா டைம் ஆயிரு டேய் இர்ர ஒரு அர நிமி அர நிமிஷம் நொடி நாடி
கேக்குதா இல்லயா
கேக்குது வேன மாப் விஷ்ணு நீ் வான்லா போ ல பைக்லா தா போ போற போ போறீங்களா போ டேய்
பை இந்தாப் போ
உன்ன பாத்தினிங் பேஷ்ட் போவு
டேய் செம எடிப் உண்ணே
டேய் இர்
டேய் என்னையே இது பாக்தடா
நீதாம் சீமா நீதா சீமா
ஐயோ நீ வேற சலண்டரியா டைம் ஆயிச்சு பார்யா
நீ யார எதிர்பாக்குற
டைம் ஆயிடுச்சு பாரு நன்றி தோழா
டேய் இர்றா அவளோதா கொஞ்சாரம்
நன்றி நன்றி தோழா
டே இர்ரா வெறுப்பாக்